ஆ கேக்குதுடி உனக்கு கேக்குதா என்னதுடி உனக்கு கேக்குதா அ அப்பற எப்டி இருக்க
எப்புட்ருக்க
ஆ இருக்க இருக்க
ஏ என்னாச்சு
என்ன ஆகு ஒண்ணு ஆகுலடி
எக்ஸாம் எல்ல எப் ப்டி பண்ண ஈஸியா
ஒன்னுமே தெரியல நான் பாரக்தா பாத்துட்ருந்த
மத்தவுங்கல்லா ஹால்ல என்ன பண்ணிட்ருந்தாங்க
நறைய பேர் ஆப்சன்ட் ரி இந்த வாட்டி ஏன்னா பஸ்ட் டைம் அட்டெம் பண்ணிட்டு எல்லத்துக்குமே வந்து கடுப்பாயிடுச்சு நெனக்கிற இந்த மார் நீ ரீ நீட் வ சி நாளான் நாள் நறைய பேர் வந்துட்டு லீவு லாஸ்ட் டைம் நா என்னோட எக்ஸாம் அல ஒருத்தங்க தா லீவு ஆனா இந்த வாட்டி பாக்குபோது ரெண் மூணு பேர் போக்கு என்னோடய க்ளாஸ்ல மட்டுமே லீவு
அப்புடியா என்ன ட்ரெஸ்ஸிங் என்னது
ட்ரஸிங்கில் தாண்டி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பட்டன் இருக்க கூடாது டார்க் கலர் போட
நீ என்ன போட்டு போன
அப்ளிகேஷன் போடமோது ட்ரெடிஷனல்னு போட்டன்டரெடிஷனல் அப்டி ஐ மீ ரிலஜியஸ் அப்டி போட்டன் ஸோ அதுனால நம்ப ரிலீஜன்க் ஏத்த மாரி போட் ட்டு போய்க்லா
எந்த மாரி போட்ட நீயு
நா புர்காவு ஷாலும் போட்ட
ஓ ஓ கழ்ட்ட சொல்ல மாட்டாங்ளா
ஆ நா அதுல ரிலீஜியன்ல அப்பிடிதானே குடுத்திருக்கே சோ அனால புர்கா போட்டு ஷால் சுத்தக்கூடாது ஏன்னா சுத்துனன்னா
ம்
சுத்துனன்னா இது மெட்டல்ருக்குல்லா
ஆமா
அதுனால மெட்டல் டிடெக்டர்ல இது ரிது டிடெக்ட் பண்ணி அவுக்க சொல்லிருவாங்க
ஓ ஓ
அதனால ஷால் சுத்தாம ஷால் நார்மலா போட்டு போனிடெய்ல் போட்டு போய்ட்ட ஏ மொத்தமா வந்துட்டு ஒன் எயிட்டி கொஸின்சு ஒன் எயிட்டி மினிட்சு எல்லாமே மல் டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்தா அதுல வந்து ஃபிசிக்ஸ்ல நாப் பத்தஞ்சு கொஷின் கெமிஸ்ட்ரில நாப்
ஒண்ணு கூடி படிச்சது வரலையா
எனக்கு எதுமே தெர்லடி ஏனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ரி ரொம்ப டஃப் ஆ இரு க்கு ஐ மீன் அந்த முன்னாடி இருந்த நீட் எக்ஸாம் எழுதுனோல அதுல கூடி மாட்ரேட்டா இருந்துச்சுன் சொல்லி சொல்லி ட்ருந்தாங்க பட் அப்புவு நா அத அட்டன்டே பண்ல ஏனா இந்த மாரி கிராஷ் கோர்ஸ் படிக்கிறவ்ங்க யாருமே இந்த ஃபிஸிக் கெமிஸ்ட்ரில தொட்டு கூடியு பாக்க மாட்டாங்க ஏனா அதுக்கு வந்து ரொம்ப நம்ப டுவல்த் ல படிச்சோல்ல
ஆமா
பி எஸ் இ படிச்சிருப்பாங்கள சி பி எஸ் இ படிச்சவங்ளுக்கே அது கொஞ்ச கஷ்டமாருக்கு அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லா
அப்பிடியா அவ்ளோ டஃப் ஆ வருமா அ
ரொம்ப ரொம்ப ஃபிசிக்ஸ் எல்லா ரொம்ப டஃப்ஃபு குவஸ்ஷினே பெருசு பெருசா இருந்துச்சு நாலா தொறந்து கூடி பாக்ல அதல்லா
ஓ ஓ சும்மா அப்டியே போட்
அ அ இல்லல்ல நா அட்டம்ப்டே பண்ல ஏனா அட்டெம் பண்ணி தப்பாச்சுன்னா மைனஸ் மார்க்ல போயிரு
ஆ ஆ
மைனஸ் மார்க்கிங் அதுல அப்டி ஒண்ணு இருக்கு சோ அதுனால நானு அட்டம்ட்டே பண்ல விட்டுட்ட
அட்டன் பண்ணாமே விட்டுட் அப்டியா மத்தவுங்களே எழ்துனாங்ளா எழுத்றவுங்ளுருக் க்காங்க ந ஹலோ
ச்சு ஒன் இயர் ட்ராப்பு ரெண்டு இயர் ட்ராப்புலாம் படுச்சு எழுதுறவுங்களா இருக்காங்க நெறய பேரு மூணு வர்ஷ்ஷோ ட்ராப் எடுப் ப்பாங்க நாலு வர்ஷ்ஷ ட்ராப் எடுப்பாங்க ஏஜ் லிமிட்டில்ல
ஏ ஏ
நா எனக் தெரிஞ்சி ஹையஸ்ட்டா நாலு ட்ராப்பு அஞ்சி ட்ராப் வரிக்கு எடுத்துருக்காங்க நெறயப் பேரு
ஒ ஓ
அஞ்சு வர்ஷோ இதுக் வேண்டியே உக்காந் படிப்பாங்க ரிசல்ட்டு தா எப்பனே தெரிய்லடி நா போய் செக் பண்ணோ ஒண்ணுமே இல்லடி இதுல நம்மளாவே ஆன்சர்ஸ் எல்லா என்னென்ன மார்க் பண்ணின்ந்ருப்போன் சொல்லி நா போன வாட்டி எனக் அந்த அறிவில்ல அதனால நா என்னென்ன ஆன்ஸர் எழுதன சொல்லி கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ல ஆனா இன் என்னென்ன ஆன்ஸர் எழ்திருக்கேன் சொல்லி கொஸ்ஸின் பேப்பர் ல்ல மார்க் பண்ணிட்டு வந்துருக்கே நானாவே செக் பண்ணிப் பாத்தா ஆன்ஸ் எவ்ளோ மார்க்கு வருன் கண்டுபுடுச்சிட்லா ஆ சேரி அப்றமா பண்ணி கிலான் சொல்லி விட்ட கொஞ்ச பிஸ்ஸியா போய்ட்ருக்கா அது தா இத் இது அதுன் சொல்லிட்டு அப்பறோ ஓ பேராமெடிக்கில் கவுன்ஸ்லிங் வேற ஸ்டாட் ஆயிடுச்சா அது வேற அப்
அப்ளே பண்லயா நீ நீ
இன்னிக்கு தா ஸ்டாட்டாயிர்க்கு
உம் உம்
எப்போவுமே ஜூலை மூணாந் தேதி வரிக்குருக்கு டைமூ
ஆ ஆ இன்னிக் எவ்வளோ ஜூன் டுவொண்ட்டி டூ தான
னிக்கு வந்து ஜூன் டுவொண்ட்டி டூ ஆ மே ச்சி ஐ மீன் ஜூலை மூணாந் தேதி வரிக்கூ இருக்
ரீவேல்யுவேஷன் போட்டவங்கல்லா என்னாச்சாமா ம் ப்பா தெரியுமே எதோ நம்ம ஸ்கூல்
ரொம்ப ரொம்ப பண்றாங்கடி ஏன் தெரிமா இப்ப நம்ப ரீவேல்யுவேஷன் வேண்டி அப்ளை பண்றதுல ஸ்கேன் காபி வாங்கறதுக்கே த்ரீ டூ டூ செவன்டி ஃபை வரைக்கும் காஸ்ட் பண்றாங்க சரியா ஆஹ் டூ செவன்டி ஃபை வரைக்கும் அந்த ஸ்கேன் காப்பி அதாவது பர் சப்ஜெட்க்கு ரெண் எர்நூத்தா எர்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா நம்ம பே பண்ணி இந்த ஸ்கேன் காப்பி நம்ம வாங்கணும்மமா வாங்னதுக்கு அப்புறமா நம்ம ரீவேல்யேஷன் அப்ளை பன்றேன் இல்ல அதுக்கு ஐநூத்தி அஞ்சு ரூவா கட்ணுமாம
அறுவத்தி
ஐநூத்தி அஞ்சு ரூவா
ஐநூத்தி அஞ்சு ரூவா ஓ அப்ப ஆறு சப்ஜெக்ட்டுக்கு எவ்ளோ ஆச்சு
தான் இதுக்கு மட்டுமே ஐயாயிரம் ரூவா செலவு பண்ற மாரி ஆயிரும்
அதுதா என்ன இப்படி பண்றாங்க ஏன்
ஆஹ் அதனால நாப்
ஆனா அது போட்றவங்களும் இருக்காங்கல்ல
ப்ப இருக்காங்க ஏன் ஏன் கிாஸ்லே சில பேர் நாலூ சப்ஜெட்டுக்கும் மூணூ சப்ஜெக்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க
ம் ஹும்
அந்த மாதிரியும் இருக்காங்க நறைய பேரு
ஆயத்தா உனக்கு ஏதோ பேண்டோ பேண்டுல்லாம் இருக்குல்ல
அப்டின்னா
பேண்டு ட்ரெஸ்
ஆமாம்மா
அது எந்தமாரி எடுக்கும் டாப்புக்கு
டி இப்ப நீ காலேஜிக்கி போறதுக்கு டிரெஸ் இது பண்ணிட்டு இருக்கியா
ஆம்மா
நா என்ன தெரியுமா உனக் பெஸ்ட் ஆப்ஷனா சொல்லுவேன் இந்த மாதிரி கட் கட்டு வர மாதிரி டாப் வருதுல்ல இப்ப நறையா ஐ மீன் முட்டி வரைக்குமே டாப் இப்ப வந்துட்டு பாதி கட்ல் வரும்ல
உம் உம் ஷார்ட் குர்த்தி எல்லாம் அளவுட் இல்ல ஜீன் அளவுடு இல்ல பேக்கே அளவுடு இல்ல
பேக்யே அளவுடு இல்லயா
இல்ல ஆமா லெக்கின்ஸ் அளவ்டு இல்ல
அப்ப என்னதா நீங்க போட்டு வருவீங்க பேண்ட்டு
பேண்ட் அஹ் பேண்டு கூர்கா பேண்ட் இருக்கும்ல்ல ஸ்ட்ரரைட் கட்லயே லூஸ் பேண்ட்
ஆம்மா
அந்த மாரி பேன்ட் தான் போட்டணும் பிளாசா போட்டுக்கலாம்
இது பேகி அளவுடு இல்லயா
இருக்குறாங்டி ரொம்ப ஓவரா இருக்கு ஆனா செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் போட்டு போயிட் இருக்காங்கடி
நீ ஃபிர்ஷர்ஷ்னால உங்கள ரொம்ப பயம்படுத்துறாங்க அவ்ளோதா வேற ஒன்னும் கிடையாது
அதுதான் லெக்கின்ஸ்லாம் போட்டு அப்டி சுத்திட்டு இருக்காங்க ஃபைனல் இயர்லா
ஐய அதெல்லா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க எங்க அக்கால்லா இருக்குல்ல அவள அவல்லா ஃபுல்லா பேக் இத வெச்சிருக்கா
அப்படியா நானு வாங்கற ஒரு நே ப்ளூ ஒரு ஒயிட்டு ஒரு ஐஸ் ப்ளூ
பேக்
ஆமா
பரவால்ல எல்லா ட்ரெஸ்மே மேட்ச் பண்ணிக்கலா அத வெச்சு
அத வெச்சு இவங்க வந்து ஸ்டார்டிங் ஒர்க்ல பிளாக் போட்டு வந்துச்சு சா அடடே அதுக்கு வந்து மோட்டு பேகீஸ் ஆர் நாட் ஆலோடட் அப்டி சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க ரெப்பு செக் பண்ணுது
அப்படியா
உம் பசங்க வந்து சப் பளும் போடகூடாது கிராக்ஸு போடக்கூடாது
ஷூ பார்மல்ஸ் தா போட்னுமா உங்க கிளாஸ் பசங்கள்லா எப்படி இருக்கு எப்படி
எப்டின்னா புரியல இப்பதா கொஞ்சொ கொஞ்சொ பேச ஆரம்பிக் கிறாங்க கேர்ள்ஸ்ட எல்லா
ஓ நீ பேசினியா ஏன்டி பேசி ஃப்ரெண்டாகுடி
நானே போய் பேசுறதா
நீ அதுக்குன்னு திரு திருன்னு
நா அப்படிதா முளிச்சுட்ருக்கே
என்னது
நா அப்டிதா முழிச்சிட்ருக்கே ஆல்ரெடி
அப்படியெல்லா இருக்காதடி யாராவது வந்து பேசுனாங்கன்னா பேசு அவ்ளோதா
யாரு என்ட்ட பேச மாட்டேன்றாங்கடி என்ட்ட யாரு பேச மாட் டேன்றாங்க
த்தாளே தெரிஞ்சிருக்கும் இந்தப் புள்ள ஒரு
ஜஸ்ட் பாக்குறாங்க பேச ட்ரை பண்றாங்க ஆனா நா பேச மாட்டிக்கிறே
நீ பேசுடி அப்போ டக்
நம்பர் எல்லா வாங்குறாங்க அப்டியே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க நறைய பேரு அப்படியே மேம் முன்னாடியே பேசுறாங் யாஸ்மி
அதெல்லா ஒண்ணுமே இல்லடி அதெல்லா பேசிக்கலா அதல்லா பிரச்சன கெடையாது காலேஜ்ல எல்லா நீதா நம்ம ஸ்கூலோட மைண்ட் செட்லயே இருக்க
உம்
எங்க ஸ்கூலேயே அந்த கிளாஸ்லயே பசங்க போட்டுங்கல
நிர்மல் மாதா அந்த பொண்ணு பேர் கண்டுபிடிச்சுச அந்தப்புள்ள பேர் வந்து ஆத் திலாவா ஆத் திக்கா அந்த பொண்ண கண்டுபுடிச்சியா
இல்லல்ல கண்டுபுடிக்கல
கண்டுபுடுச்சி என்னன் கண்டுபுடுச்சி சொல்லு ஆமா பேக்லா வாங்கி டியா
எதுக்கு
காலேஜுக்கு
நா இப்ப தா அப்ளிகேஷனே போட போறே இதுல இப்போவே காலேஜு அவ் இது‌ வாய் வாங் பேக் வாங்கி வச்சு என்ன பண்றது இப்ப அப்ளிகேஷன் போட்
நா ஹேண்ட் பேக் அந்த சைடு பேக் தா வாங்கிருக் இன
தோட் பேகா
ஆமா அதுக்கப்றோ அதுல் நோட்ஸ் பத்த மாட்டேகுது இப்போ பேக் பேக் வாங்கணூ என்ன பண்றதுன் தெர்ல
அப்டியா நா டோட் பேக் ஒன்னு நம்ம கிளாஸ்ல ஒரு பொண்ணுருப்பா தெரியுமா ஃபோன் எல்லா கொண்டு வருவால்ல ஒருத்தி
ஆமா
சி பெஞ்சுல எங்கூட சுத் திட்ருப்பால்ல டென்த் படிக்கும்போது அவ வந்து எனக்கு ஒரு லிங்க் அனுப்பிவிட்டா அவ வாங்கும்போது டூ செவன்டி ஃபை சம்திங் அந்த பேகு
ஓ
வாங்கி அவளுக்கு வந்துருச்சு அவளுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்றோ எனக்கு வீடியோகால்ல காணிச்சு குடுத்தா இங்க பார்ரி பேக் உண்மையாலுமே சூப்பராருக்கு டூ செவன்டி ஃபைக்குலா செம பரவால்ல அப்டின்னு சொல்லி சொல்லி எனக்கு லிங்க் அனுப்பி விட்
நோட்டு போமா உள்ள லாங் சைஸ் நோட்டு
தெரியாதா காட்டும் போதே நல்ல பெருசா இருந்துச்சு
சே எனக்கூ அம்சுவுடு
ஆனா அவ வீடியோ கால்ல வரம்போ ரொம்ப பெருசா இருந்துச்சி நா என்ன பண்றன்னா எனக்கு இன்னூ ரிசீவ் ஆகல ஆனதுக்கப்றமா நா ஆடர்ரு போட்டே ரிசீவ் ஆனதுக்கப்றோ நா உனக்கு அனுப் அப்ற பாத்தா எனக்கு ஒன் ஏய்ட்டிக்கே கெடச்சிருச்சு
அப்டியா ஜாலிதா
தா அதா அது எப்பிட்ரி ஒனக்கு நூத்
நானு இந்த பேக் வந்து அப்ல தா‌ போட்ட அது நல் ல்லா தா இருக்கு இந்த பேகே
ஆ
ஆனா ப்ரத் வந்து இந்த லாங் சைஸ் நோட்டு வந்து போட சொல்லிருக்காங்க அது போமாட்டேங்குது பேக்ல அப்ப இன்னைக்கி நாலு நோட்டு கொண்டுப் போனான்னா வரக்கூடாது அப்டின் குரூப்புல போட்டு விட்ருந்தாங்க ஏழு நோட்டு நா சிக்ஸ் சப்ஜெக்ட் நோட் வச்சிருக்க இப்ப எக்ஸ்டரா ஒரே ஒரு நோட் ட்டு மட்டு கொண்டுப்போகம் நாலு நோட் கொண்டுப்போய்ட்ட
அ
அப்ப இன்னைக் போனோன்னே சொன்னாங்க சிக்ஸ் சப்ஜெக்ட் இட்ஸ் செஃல்ப் ஓகே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நோட் வச்சுக்கோங்க அப்டினாங்க அப்போ அந்த நோ நாலு நோட் டு நா பஸ்ல தான வார வரும்போது
வரும் போது பஸ்லியா வர
ஆமா ரெண்டு நாள் பஸ்ல வந்த இன்னைக்கி வந்து டாடிக்கூட வந்த
பரவால்லயே ரா பஸ்லல்லா வரப் பழகிக்
ஓ தனியா தா வந்த
பரவாயில்லியே
அதுதா அப்போ அந்த நாலு நோட் டு என்ன பண்ண ஒரு ஹாஸ்டல் பொண்ணு இருக்கா
ம்
அவள்ட்ட குடுத்து வைக்க சொல்ட்ட
ஓ ஓகே ஓகே பரவால்ல ப்ரெண்ட்ஸ்ஸெல்லா செட் ஆய் ட்டாங்களா பொண்ணுங்க
ப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்காங்க
ம்
ஏதோ பேசுவாங்க அப்பப்போ நானு பேசுவ அவங்களா கேன்டீன் போய்டுவாங்க இன்டர்வெல்ல
அ நீயு
நா தனியா உக்காண்ட்ருப்ப
பைத்தியோ போடி போய் சும்மா வாங்கி சாப்புட்லனாலு சும்மா போய் அவங்க கூட நில்லு
எப்டி அவங்க வந்து எல்லாருக்கிட்டயு பேசுறாங்க அப்டியே ஜாலியா அவங்க வேற மாரி இருக்காங்க
ஆமாடி அப்டிதா இருக்கணு நீ இப்போ நீ வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல இருந்த மாரியே அமைதியே இருந்துட்டே இருந்தா அவங்களாவே உங்கிட்ட பேசுவாங்கன்னு நனச்சன்னா அது வந்து என்னன்னு எனக்கு தெரியாது இப்போ நார்மலா பாரே நா இப்ப நீட் கோச்சிங் போனல
ஆமா
போனப்போ நானாவே தா வான்ட்டடா போய் பேசின எல்லாத்துட்டியு
ம் ம்
நானாவே வான்ட்டடா போய் பேசி தா எனக்கு நெறைய பேர் செட் ஆனாங்க
ஓ
நெறைய பேர் செட் ஆயி எப்டி சொல்றது நல்லா க்ளோஸ் ஆயிட்டோ டக்குன்னு ஒரு செம அட்டாச்மெண்ட்டு இப்போ என்ன தெரியுமா நா பண்ண நா வந்து வான்ட்டா என்கிட்ட பேச ஐ மீன் நானாவே வான்ட்டா உங்க பேர் என்ன அப்டின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாள் நா போய் கேட்ட உங்க நேம் என்ன என்ன படிக்கிறீங்க அப்டின்னு சொல்லி டேய் எனக்கு செகண்ட் கால் வருது உனக்கு நா கூப்பிட்ற
ஓகே ஓகே பாரு ம்